ஆ சொல்லுங்கா
ஹலோ
ஆ சொல்லுங்க
கேக்குதா
ஆ கேக்கு
ஆ நீ கடைக் போவியல்ல
ஆமா
ஆ அந்த கடையில இருக்குற ஃபுட்டெல்லா எப்பிடி
அந்த கடையில என்னென்ன இருக்குன்னா போன்சடு இருக்கு கறிகறி போன்சடு பர்கர்ரு ரேப் பு லோடாஃப்சு லேஸ் லார்டு பிரெஞ்சு ரைஸ் பிக் சார்டு
அதெல்லா நீ பண்ணுவியா
ஐயா அதெல்லா நா பண்ணமாட்டே இது பண்றதுக்கெல்லா ஆள் இருக்கு நா வெறு சேல்ஸ்க்கு இது சர்வரு
ஹிந்திக்கார கடையா
ஐய்ய நல்லாதா இருக்கு ஆ இது எல்லாமே நல்லாருக்கு போன்ஸ் ஷர்ட் எல்லாமே அப்பதா போடுவாங்
ஒனக்கெல்லா ஃப்ரீயா தருவாங்ளா
ஓ வீட்டுக் போம்போது தரு
அப்ப டெய்லி நீ வாங்கிட்டு வந்துடுவியா
அய்ய டெய்லிலா வாங்கிட்டு வரமாட்டே சாப்ட்டு சாப்ட்டு சலிச்சே போச்சி
ம்
திஸ் உங்க தம்பி வந்தனே கேட்டுப்பாத்து இருக்க வேண்டிதான
என்னது
அன்னிக்கு உங்க தம்பி வந்தல அப்ப கேட்ருக்க வேண்டிதான
வருவானே எனக் தெரியாதே சொல்லாம வண்டானே
சே ஆளு பார்சல் வாங்க வந்தானு பாத்தா கடகுள்ள உக்காந்துட்ருக்கா எனக்கே தெரியாது அதுக்கப்புறோ ட்ராத உள்ள போய் பாத்தா சாப் ப்பரேதுனா
ம்
அதுக்கப்புறோதா சேரி அப்புறோ ஒரு போண்ட் சேட் ஒன்னு எக்ஸ்ட்ரா குடுத்தே
அவ கூட ஒருத்த இருந்தான்ல்ல
ஆமா
அவதா நா சொன்னே உன்னோட ஏஜ்ல இருக்கிற ஒரு பையன் சொன்னே இண்ட்
ஆமா திருப்பூர்ல்லையா ஓ ஐய்யோமா
அது தான் அது
பு
என்னோட ஃபேமிலி அந்த இடத்துல ஷாப்பிங் வந்திருந்தாங்க அப்பதான் இவங்க வந்து வண்டி எடுத்துட்டு உங்க கடைக்கு வந்திருக்காங்க
அப்படியா
ஆஹ் பிள்ளைங்கல்லாம் இங்க ஷாப்பிங் பண்ற நேரத்துல இவங்க ரெண்டு பேர் மட்டும் போயி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அவங்க எப்பவுமே அப்படிதான் எங்களை விட்டுட்டு விட்டுட்டு போய் சாப்பிட்டுருவாங்க
அப்ப ஒண்ணு பாரிட்ட சொல்ல வோனே
அதெல்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நாங்க கெஞ்சுவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டே ஏதாவது வாங்கிட்டு வாங்க வா வாங்கிட்டு வாங்க ஆனா வாங்கிட்டு வரவே மாட்டாங்க எப்பவுமே அவங்களே சாப்பிட்டுட்டு எங்க கசின் குரூப் இருக்கும்ல அதுல வந்து அஹ் சாப்பிடுறதுெல்லாம் போட்டோ எடுத்து எங்களுக்கு அமுச்சு விடுவாங்க அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க
நாங்களே இங்க இப்படி தான் இருக்க போறோம் இங்கன்னா இங்க இல்ல ஸ்கூல்ல இங்க இங்க இல்ல ஸ்கூல்ல உன சொ சொல்லாமா போயிருவா்கள்ல்ல சொல்லாம் மூணு நாள சாப்டு வருவாங்க போட்டோ எடுத்து போ திருப்பி அவங்க பார்த்து எல்லாம் டென்ஷன் ஆகி திருப்பி ஆ அப்ப போவங்க காசு கடி வேண்டி
நாங்க ஒரு தடவை இந்த மாதிரி எங்களுக்கு அவங்க பா அவங்க சாப்பிடுறத பாாரத்து பாரத்து டென்ஷன் ஆயிடுச்சு அப்ப நானும் என் என் கூட ரெண்டு தங்கச்சியும் சேர்ந்து என்ன பண்ணுனோம் காசு போட்டு இங்க பக்கத்துல இருக்கற ஒரு கடைக்கு போனும் பக்கத்துல இருக்கிற கடை போய் ஆஹ் அங்க போயி பார்த்தா அதுக்குள்ள என்னோட ஒரு தங்கச்சியோட அத்தா வந்துட்டாங்க அவங்க வந்து எங்களை புடிச்சு சரியான திட்டு
என் கடைக்கு போக வுட மாட்டாங்களா
இல்ல இல்ல விடமாட்டாங்க அதுவும் இங்கதான் இங்க பக்கத்துல இருக்கிற கடைதான் அதுக்கே அவ்வளோ என்னாங்க நல்லா திட்டு விழுந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி போறது இல்ல
அவங்களே வாங்கி தர சொல்ல வேண்டியதுதானே
அவங்களே வாங்கி கேட்டாலாம் வாங்கி தருவாங்க பட் அங்க போய் சாப்பிடுறது தான நல்லா இருக்கும்ன்னனு சொல்லி அப்டி பண்ணுவேன்
அக்கா எனக்கு ஒரு டவுட்டு்
உம்
ஹலோ
ஆஹ் சொல்லு சொல்லு
இ அப்பப்ப திடீர்னு மெசேஜ் பண்ணும்ல
ஆமா
அதாவது டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கா
என்னது
ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்காங்க கேட்ட
இல்ல ஏ
இல்ல டவுட்டா இருந்துச்சு அதா கேட்ட திடீர்னு ந வட்டுல ச போம்ல்ல அதுக்கு
எனக்கு நோட்டிபிகேஷனே வராது
எது இன்ஸ்டாலயா
ம் ஆஃப்ல இருக்குது
ஸ்லீப் மோட்ல போட்டு வச்சிருக்கீங்க
ஆமா அது யார் போட்டு வச்சான்னு தெரியல எ தம்பி போட்டு வச்சான்னு நினைக்கிறே அது வந்து நா போடல ஏ தெரியல எப்படி நா போட்டாதானே எனக்கு தெரியு எனக்கு அத பத்தியே தெரியாது
எப்ப ஓபன் பண்ணீங்க
நா வந்து நைன்த்படிக்கும்போது
நைன்த் படிக்கும்போது
ஆமா நீ எப்ப ஓப்பன் பண்ண
நா சவந்துலயே ஓபன் பண்ட்டே
ம்
செவன்த்ல வந்து சும்மா அப்ப சும்மா டம்பிக் நோண்டட்டு இருந்துச்சு அதுக்கப்புறோ எயி்த் நைன்தலதான் நல்லா நோண்டாரமுச்சு
நா நைன்தல எடுக்கு போதே வந்து அஹ் அத பத்தி ஆப்ப பத்தி கொஞ்சோ நல்லா தெரிஞ்சுதா எடுத்தே ஏன்னா என்னோட கசின்ஸ் எல்லா எல்லா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நா மட்டும்தா யூஸ் பண்ணாம இருந்தே அவங்கல்லா வந்து ஒரு சிக்ஸ்த் செவன்தலந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாதாலேட்டு
இப்டி இன்ஸ்டாநோண்டாம இருக்க முடியமாட்டிங் என்னன்னே தெர்ல
ஆமா அதுவு அந்த ரீல்ஸு அதுதா குரூப்ல எல்லா என்னென்னமோ ரீல் சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எதுவு பார்க்க மாட்டே நானு
ஏதாவ கம்மியா இருந்த பா அனுச்சி விட்டு பத்து மணினுசெஞ்ச்சிட்டு யாரு
ஆமா நா நா அப்படியே ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு வெளியே வந்துருக்கவே அந்த நோட்டிஃபிகேஷன் வராம இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஒரு ரீலு ரெண்டு ரீல மூணு ரீல் இல்ல ஒரு நாலு ரீ நாலு ரீல் அனுச்சா கூட பாக்குவே அதுக்கு மேல நறையி ஏ ஒர் லுஸ் மாதிரி அமுச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில
ஆனா அதனா கொஞ்ச பேர் இருக்கானு ரீல்ஸ் தோட அனுப்புவானுங்க ஆக்டிவ்லயே இருப்பானுங்க மெசேஜ் பண்ணாலு பாக்க மாட்டானுக ஃபோன் பண்ணாலு எடுக்க மாட்டானுங்க
ஆமா
இன்னைக்கு டூஸன் வுட்டு இந்த கடைக்கு போயிட்டு வரதுக்லேட்டாயிச்
ம் நீதி நீ எப்படி டியூஷன் போவ வண்டியிலயா போவ
ஆமா ஃப்ரெண்டோட வண்டில
ஓ
தண்ணீ கோட்ட ஷேரு பகுட்டர்
டியூஷன் விடு
புரியல
எத்தன மணிக்கு டியூஷன் விடு
பத்து மணிக்குவுடு இன்னிக்கு இன்னிக்கு எப்ப பத்தே முக்காலுக்கு விட்டுச்சி டூஷனுக்கு லேட்டா போனானா பத்தே முக்காலஜோடடி கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு போய்க்கோங்க அப்பிடின் சொல்லி உக்கார வச் பத் அம்பதுக்கு டூஷன் விட்டுச்சி கரெக்டா கடைக்கு போயிட்டு வருதுக்கு லேட்டாடிச்சி
சேரு வந்து வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வரவல விட மாட்டாங்களா
அய்ய டூஷ்க்கு வண்டி எடுத்துட்டு வரகூடாது
அப்பிடி வேற இருக்கா
ஆமா எப்பிடிக்கா போத இங்கேந்து அது வரைக்கு
அப்பவ எல்லாரு வண்டி எடுத்துட்டுதான வருவாங்க அதிகமா
ஆமானா எலியா ய யாருக்கு சேர் சேர்னுக்கு யாருக்கு தெரியாது நாங்க போய் கரெக்டா வண்டிய நிப்போண்டானனு சேரு பாத்து என்னமா வண்டியிலவறீங்க சேர் இல்ல சார் வீட்டுல யாரு உடர்த்துக்கு ஆளு இல்ல சார் நீங்க என்ன பே பேச்சுலரா பேச்சுலர் தானியே ரூம் எடுத்து தங்கிருக்கீங்கன்னா கேக்கே அதுக்கப்புறோ திருப்பி டூசன்விட்டு போம்போது மெயின் ரோடுல சாப்பிட செஞ்சரு பாத்துட்டாரு
ட்டா
திட்டலா இல்ல எதுக்கு எதுக்குமா டிட்டரிபில்ஸ் போறீங்க அப்போ ஒருத்தர் மட்டு எறங்க சொல்லி ஓட்டு உங்க அண்ணன கூப்புட்டு போயக்கமா நீ பாசக
இன்னிக்கு என்ன நடச்சி டியூஷன்ல
இப்ப வந்து என்ன படிக்க வச்சாங்க தெரியுமா பிசிக்ஸ் படிக்க வச்சாங்க செகண்ட் லெஷன்ல டூ மார்க்கு ஃபை மார்க் சொல்லிக் கொடுத்தே அவுங்க சொல்லி குடுக்குறத மிஸ் ஓட புரிமாக்கோ
எங்க மிஸ் சொல்லி் குடுக்கறதெல்லா புரியவே செய்யாது
மிஸு வந்து சும்மா டெய்லி மோட்டிவேஷன்ல குடுத்து பாதி பிருடு ஓட்டிரு
ஆமா
எதோ சொல்லறதுல மட்டு அப்பிடியே ஓட்டிடு
ம்
அப்புறோ கடைசி பத்து நிமிஷத்துல நசன் எடுத்து போட்டு போயிரு ஆ உங்களுக்கலா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கு நோட்ஸ் எடுக்கணோ நீங்க ஏ இப்பிடி பண்றீங்க உங்களதா எப்பிடி எப்பிடியா நல்லா கொண்டு வந்தது டீச்சர்ஸ் நாங்களே பேசிட்டு இருக்கோ நீங்க என்னமா
இந்த டயலாக இந்த டயலாக் இந்த மிஸ் இன்னு வி விடலையா
அதுக்கப்புறம் ஏமா இப்டி பண்றீங்க படிங்கம்மா சில பேசி பேசி கேட்டு கேட்டு மனப்பாடமே ஆயிச்சி
அப்டி இல்ல அந்த மா அந்த மாரியா மிஸ்ஸு சொல்லும்
எந்த மாரி
ஏமா இப்டி பண்றீங்க படிங்கம்மா அப்டின் சொல்லுமா
ஆமா அப்டிதா சொல்லும்
அப்டியா சொல்லும் சேரி ஒரே நிமிஷ ஒரே நிமிஷம் ஏ எங்க அம்மா கூப்படறாங்க நா கட் பண்றன்
ஆ செ